ஆட அ ஓ பிரொபெசர் சார் அவுரு எங்கள அந்த அளவுக்கு ஒர் நிமிஷத் தேங்கா மட்டு ஒடச்சுக்கிற ஒரேஒர் நிம்ஷ
ஒட அ
அ காலேஜ் ப்ரொஃபசரு
க்கா இந்த மார்ல்லா காலப் பாதிலியே பேசாமலா இர்க்க கூடாதுக்கா அப்றோ கால அசப் பண்ணிக்க மாட்டாங்க
ஐயியோ ஓக்கே ஓக்கே ஓக்கே இல்ல சவுண்ட்ஸ் வருமா சோ சவுண்ட் வேற வரக் கூடாதுன்னாங்களா எனக் அந்த ஞாபக இல்லடா சாரி ஆ ஓ காலேஜ் ப்ரோஃவ் ஃவ்வசரு சோ ஒரு நல்ல
ஒ அ
இங்க குடிங் ஆ ப்றோ நல்ல ஒரு சார் அவுரு நல்ல சொல்லி குடுப் பாரு அவளுக் ஒரு பெரிய கிஃப்ட்டு பாத்தீங்ன்னா எங்க பாபு சாரு தா என்னய நல்லா கேர் பண்ணிக்கிட்டாரு அ பரவால்ல என்னத காலேஜ்ஜு மெமரில்லா வாட்ஸ் அப் கால்ல நம்ப ஐயம் ஃப்ரீன் போட்றம்இல்லடா தம்பி
ஆமாங்க்கா
அதப் பாத்துட்டு ஓயாம வாட்ஸ்அப் கால் வந்துட்டே இர்க்கு ஏ
அவுங்க யாரோ யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ கால் பண்ணுவாங்க உங்குளுக்கு நா ஃப்ரீயா இருக்கே நீங்க ஃப்ரீயா இருக் னா பேஸ்லாமான்ட்டு
ஹோ ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டுதா அப்பர் நம்ப லைனுக்கு வருவாங்களா
ஆமா ஒரு சிலபேர் அப்டி பண்ணுவாங்க நானே ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்ல மேஸேஜ் பன்னுவ ஃபிரீயா இருக்கீங்ளா அப்டின்ட்டு அதுக்கப்றோ தா கால் பண்ணுவே
சேர் அக்கால்லா போட்டன்னா தயங்காம கூப்புடு
அ மூணு கால் நாலு கால் பேசிட்டோ அடுத்து நீங்க ஒரு நாலு கால் எனக்கு பேச முடியு அஞ்சு கால் எனக்கு பேஸ்
அப்புடியா எப்புடி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கிட் அப்ப நாளைக்கு ஒங்கிட்ட அஞ்சு கால் நா பேஸ்லாம்ல
பேசமுடியாது அவ்ளதா
ஐயையோ ஒரு நல்ல பையன மிஸ் பண்றம்மே அப்றோ வேற எப்யுமே பேச முடியாதா
அவ்ளோதாக்கா நா வேன்னா வேற நம்பரு அப்றோ வாங்கிட்டு வந்துருவ எனக்கு இதுல ப்ப லிமிட்டு முஞ்சதுக்கு அப்பறோ எ ஃபிரெண்ட்ஸ் எல்லா சொன்னே என் ஃபிரெண்ட்ஸ் வர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன் கானுங்க அவனுங்க நம்பர் நா வாங்கி நா பேசிக்குவெ
ஆம்மால்ல
ஆம்மா
பேசாம அவனுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நீ வாட்ஸ்அப் மட்டோ ஓபன் பண்ணி வெச்சுக்கோ
இ நா ஏ நம்பர மட்டோ வாங்கி நா பேசிக்குற
அ அவ்ளோதா வேல முடிஞ்சது ம் ம் பரவால்ல பரவால்ல அத்து தலைவருக்கு என்ன ஐடியா இருக்கு
எனக்கு அதா சொன்னனே அதாவது இப் இப்பத்திக்கு என்ன மெயின் மோட்டோன்னா ஏ தங்கச்சி அங்க தனியா இருக்கா சொந்தக்காரவங்க ஒரு நேரோ நல்லா இருந்தாலு ஒரு நேரோ கசப்பா இருப்பாங்கல்ல அதனால அவ அந்த அவளுக்கு அங்க இருக்க புடிக்கல
ம் ம்
அதுவு இல்லாம ஆக்சிடென்ட் ஆனதுனால அவளால இப்பதைக்கு நடக்க முடியில
ஐயய்யோ
முதுகுல தண்டு வளத்துலயு பிரச்சன அவளுக்கு இப்போதிக்கு அவ தனியா தா பாத்துக்குறா ரூம்ல நடக்க முடியாமதா கடக்கா
சரி கொஞ்ச நாள் ஆகட்டோ அப்புறமேட்டா கூட நீ பிளஸ் ஒன் ஜாயின் பண்ண சொல்லு அவள
இல்லல்ல இவ இப்போ டென்த் இப்ப எக்ஸாம் எழுத சு அடுத்த மாசோ எழுதுவா
ஆ
இழுதி முடிச்ச உடனே கொஞ்ச நாள் கால் சரியானதுக்கு அப்பறோ நா சென்னை கூட்டு வந்துருவே
அவ்ளவுதா
நா வந்தனா முப் முப்பதாயிரோ கு ஸ்டார்டிங் மினிமம் மினிமம் முப்பதாயிர கெடைக்கோ வேலைக்கி வேலைக்கு போனேன்னா
இல்ல ஐடி ஃபீல்டு உடனே கெடைக்கு முல்ல தங்கோ உங்களுக் கேம்பஸ் இன்டர்வியூல்லா வப்பாங்கல்ல காலேஜுல
ஆ கேம்பஸ்லா இருக்குக்கா அதா மினிமம் முப்பதாயிர கெடைச்சாலே போதும் நா சொல்ல வரே அதுக்கு மேல கெடைக்கு நா கண்டிப் பா மினிமம் ஆ எழுவதாயிரோ எம்பதாயிறோ வாங்குற மாரிதா எய்ம் பண்ணிட்டு இருக்கே அதுக் தகுந்தமா ஸ்கில்ஸ் ஸெட்லா வளத்துட்டு இருக்கே இப்பதா
ஆங்க கட இருக்கு இங்க எங்களுக்கு அந்த கட பக்கத்துல பாத்தன்னா செப்பல் ஷோரூமு ஒன்ன மாரிதா பசங்க படிக்கிறானுங்க ஐ டி ஃபீடு மா மாசோ ஒரு லட்ச ரூவா சம்பாதிக்கிறானுங்கடா உ பசங்களா உண்மையா
ஐ டில அப்டிதாங்க்கா நல்லா கெடைக்குங்க்கா ஆனா அதுக்தகுந்த மாரி சரக்கு நம்மள்ட்ட இருக்கனு
புரில நல்ல குவாலிஃபிகேஷன் இருக் கணுமா இப்ப நீதா அறியறே இல்லாத ஸ்டூடென்ட் இல்ல
அர் அரியர் மட்டுந்தா ப்ப இப்பல்லா ப மார்க்கே பாக்றதுல்லக்கா பத்தறியர் இருக்கவலா நல்ல நல்ல கம்பெனில வேல பாக்குறா அரியரே இல்லாம நல்ல பர்சன்டேஜ் இருக்கவ ஸ்விக்கி ஒட்டிட்டு இருக்கா
ஏ அப்டி
இப்பல்லா இப்பல்லா மார்க்குக்கு வேல்யூ இல்ல ஸ்கில்ஸ் தாங்க்கா வேல்யூ நம்ம கிட்ட ம் அதா எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கு பாக்லா என்னன்னா நமக்கு என்னதா ரெடியா ல லக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல
அது உண்மதா தடம் ஆனா தங்கோ உங்களுக்கெல்லா கடவுளோட ப பிளஸ் கண்டிப்பா எப்டி நீ ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்தே கஷ்டப்பட்றல்ல கண்டிப்பா கடவுளோட கிஃப்ட்டட் கொழந்தைங்கதா நீங்கல்லா ஏன்னா என்னோட வாழ்க்கைல சத்திமா நா இந்த மேரி ஒரு கொழந்தைங்கல்லா பாத்தது கெடையாது சரியா கண்டிப்பா கடவுள் ஒங்களுக் இவ்ளோ கஷ்டத்த தராங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்கன்னு அர் தோ ஏன்னா நானது கொழந்த பிள்ளைக சொல்றன்னு நீ யோசிக்காத இந்த எ பையனுக்கே நா அததா சொல்லுவ நீ வந்து இப்ப நல்லா படி நல்லா பண்ணு கடவுள் ஒனக்கு ஒரு கிப்ட் பண்ணுவாருன் அப்டிதா எ பெரிய குப்பா என் கிட்ட சொல்லுவா அதாவது அவ அந்த சின்னவங்கூட போட்டி போடுவான்ல அப்ப நா சொல்லிட்டே இருப்பே விட்டு குடுத்தாங்கோ நீ விட்டு குடுத்தனா உனக்கு தேவையான அளவுக்கு காட் வந்து கிப்ட் தருவாருத்தங்கோ அப்டியா மம்மி அப்டின்தா கே ப்பா என் பையன் என்னைய
ஓ இது சின்ன பசங்களா இப்போ நானே அப்டித்தா எனக்கு பெரிப்பா பையல்லா இருக்கான்ல சின்ன வயசு நல்லா நாங்க மாடு மாரி அடுச்சுக்குவோ எனக்கு அவனுக்கு அஞ்சு வயசு டிஃப்ரன்ஸு செம்மைய சண்ட போடுவோ எ தங்கச்சிட்ட சண்ட போடுவே ஆனா இப்போ ஒரு ரு இம்மெஜ் லெவலுக்கு அப்பறோ வந்து ஹார்ஷா பேசவே வராது ரொம்ப அப்டியே சைலண்ட் ஆய்ருவோ சின்ன பசங்கள
இவ்ளோ பண்ணிருக்காருல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைட் ட்டான பியூச்சர் இருக்கு தங்கோ என்ன நீங்க கெட்டு போகாம இருக்கணு வாழ்க்கைல அவ்ளோதா பாப்பாவு செரி ஓரளவு ஃப்ரீடம் குடுக்கோ வாரு நீ நல்லா பாப்பாவ பாத்துக்கோ சொல்லு பாப்பா இப்டிலா இருக்கணுண்டா ஆ ஃப்ரியா பேசசொல்லா பாப்பா கிட்ட
ஆ நல்லா ‌ஜட தச்சிவிடுவாங்க ஆனா உ அவ்ளோநா திட்டவே மாட்டே நா அவள திட்டியே ஒரு மூணு வருஷோ திட்டியே மூணு வரும் ஆச்சி
ஏனா அவளும் உள்ள இருக்குற அந்த பெயின் வந்து நீ
இதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டினதுனா ரைட்டு இப்ப அவ வந்து டென்த் படிக்கிறா நம்ம இன்னுமே திட்டிக்கிட்டு இருந்தோனா அவளுக்கு நம்ம
இப்ப அவ நம்மக்கிட் எதுமே ஷேர் பண்ண மாட்டா அதனால அவ ஓபன் மைண்டா பாப்பாட்ட யூஸ்வலா பேசுவேன் சரியா இப்டி எல்லா இருக்கணு போவுணு ஏனா லேடிஸ் புள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவுங்களோட பேச்ச வந்து கொறச்சிக்குவாங்க ஃப்ரீ மைன்டடா இருந்தா மட் மட்டுதா நம்மகிட்ட ஃப்ரெண்ட் மாரி பேசு வாங்க நீ ஒரு அப்பா அப்பா அப்பா அம்மா ஸ்தானத்ல இருந்து அந்த கொழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ சரியா ஆ நீ மட்டு நா இப்பவும் சொல்றே கடவுள் ஒனக்கு ஒரு குட் பியூச்சர் வச்சிருக்காரு
ம் சரிக்கா ஹலோ
ஓகே அதுதா நா இப்பவு சொல்லுவோம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்க கூடாது இருக்கலா ஒரு ஃபுட்டு சாப்பல்லா கொல்லலா அந்த மாரி பழக்கத்த வச்சுக்கோ அதாவது நம்மளுக்கு புடிச்ச ஃபுட்டு இதெல்லா இருக் க்கு நம்ம சாப்படணும் கொல்லணும் அத யோசி மத்தபடி சென்னனைல்லா பசங்க சீக்கிரமா அடிட் ஆயிடுவாங்களாமா அது உண்மயா
அப்டில்லா இல்லக்கா யா ரூம்ல இருக்கா பாருங்க பசங்க ஏ ரூம்ல இருக்க நாலு பசங்கள எல்லா ஏ கூட தா படிக்கிறாங்க ஒரு ஒருத்தவன் கூட பாக்கு கூட போட மாட்டானுங்க அந்த அளவுக்கு எல்லா
அந்த மாரிதா தங்கம் இருக்கணும் ஏனா நம்ம ஃபேமிலி சூழ்நிலைய நம்ப யோசிக்கணும் நம்ம மம்மி டாடி எவ்ளோ ஒரு கஷ்டத்துலயு நம்மள இந்த அளவுக்கு ஒரு காலேஜ்ல படிக்க வக்கிறாங்க போறாங்க அப்டின்னு யோசிக்கணும் சரியா அத விட் எந்த ஒரு கெட்ட பழக்கமு ஒன்னோட பியூச்சர நோக்கி ஓடு கூடே ஒன்னோட கை கொழந்த மாரி அவள வச்சுட்டு அவள புடிச்சிட்டு தாங்கு இப்டிலா இருக்கணுடா இப்டிதா இருக்கணு அவளுக்கு ஒரு ஃபியூச்சர தேடி குடு ஒனக்கு என்ன கல்யாண மட்டும் சீக்கிரமா பண்ணாதா ஏனா அக்காவோட அனுபவத்துல சொல்றே க ஒரு ஒ பெண் கொழந்தைங்களுக்கு முன்ன வந்து அவளோட சொந்த கால்ல நிக் நிக்ற அளவுக்கு இருக்கணு அதாவது பேங்க் பேலன்ஸ்லயு சரி அவளோட கேரக்ட சேரி
அவ ஒரு போல்லெஸ்ஸா இருக்குனு அவ அதாவது அவுங்க வீட்டுக்கார நம்பி இருக்க கூடாது அவ தனியா ஏனா எங்க வீட்டுக்கார எனைய நெறய முறை சொல்லுவாரு அ எ எங்க வீட்டு அம்மாவ வீட் விட்டா என எதுக்குமே கண்டுக்க மாட்டா அவே இஷ்டத்துக்கு எல்லா பண்ணுவா ஆமா அவரு படிக்காதவரு இன்னொரு ரொம்ப சை டைப் பெருசா யாருகிட்டயுமே பேச பேசவே மாட்டாரு எண்ணிய தவிர்த்து நம்மகிட்ட எவ்ளோ சண்டயா இருந்தாலு எவ்ளோ பேசுனாலு ஆஷா நாம மட்டுதா வெளில போய் எங்க வீட்டுக்கார் எப்டின்னு ஆமாமா ரொம்ப தங்கோ நீ தாண்டி வாயாடினுவாங்க அந்த மாரி எங்க வீட்டுக்காரு எங்கம்மா இப்பவு சரி நம்ம ஊருக்குல்லா நா வந்து போனேனா எட்டு மணி நேர ட்ராவலு நைட்ல பஸ் ஏத் ஏத்திவுடுவாரு நா அவர யோ யோசிச்க்க மாட்டா வாரயே ஆமா யோசிச்சீ மாட்டன் வாரயா இல்லையாடான்னு கேப்பே வரேன்னா வா வா நீங்க டவுனா உக்கடம் அ உக்கடம் சொன்னா நெறைய பேத்துக்கு தெரியு ஆமா டவுனால தான் மெயின் கோயம்பத்தூர்
டவுன் ஹால ஓகே ஓகே ஓகே அ அ என் ஃப்ரெண்ட் அங்கதா இருக்கா
டவுனாலா
ஆமா டவுன அல்ல பக்கத்துலதாவ ஒரு ஊர் சொன்னா போடல எனக்கு கரும்பத்தூர் தானான்
இருக்குது கணபதி இருக்கு சரவணம்பட்டி இருக்கு மலைமிச்சம்பட்டி இருக்கு
அது ஏதோ நல்ல ஊருக்கா இது பேர் வரமாட்ட
கவுண்டமலயமா ரேஸ் கோசா இது அ ரேஸ் கோசு சுங்கோ ரேஸ்கோஸ் பக்கத்துல சுங்கம் இருக்கு ராமநாதபுரம் இருக்கு அ சேரி பரவாயில்லலை விடு என் காலேஜ் படிக்கிறாரா
ந என் கூட ரூம்ல இருந்தா இப்பதா ரூம் விட்டு போனா எனக்கு செட் ஆகாது நான் வந்துவ தனியே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் போயிட்டான்
சொந்த ஊரு கோயம்புத்தூரா
அவனு சொந்த ஊரு கோயம்புத்தூரு
ஒ இவ்ளோ தூரத்துலயே கோயம்புத்தூர் உள்ள காலேஜ் அவன் வந்து மெட்ராஸ்ல படிக்கிறா
அக்கா இது நல்லா காலேஜ்க்கா
கோயம்புத்தூர்ல எப்பேர்ப்பட்ட காலேஜ் இருக்குது தெரியுமா
ஞ்சி ஒரு காலேஜ் தா நல்ல காலேஜ் இருக்கு
யார் சொன்னா உங்களுக்கு மெடிக்கல் பீல்டுல அதுல பி எ ஜி வந்து காமனா இருக்கு இன்ஜினியரிங் இந்த சைடு புல்லாவே இருக்கேடா எங்க ஊர் பசங்களா இங்கதா வந்து படிக்கிறானுங்க
ஓ
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுவர்மெண்ட்லயும் இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு கவுர்மெண்ட்
பர் காலேஜூ
ஆ பியேஜ்ல ஆனா பணத்தை கொட்டி கொட்டி குடுக்குணும் தெரியுமா
அது தெரியாது எனக்கு பிஎஜி நல்லா காலேஜ் தெரியு அது டொனேஷன் கேப்பாங்க
டொனேஷன்ங்க ஆ
புளியங்குளம் புளியங்குளோம் எங்க இருக்கு
புளியங்குளம் ஆ இங்கந்து பக்கம் தான் ரேஸ்கோர்ஸ் பக்கத்துல புளியங்குளம் ஓ அந்த ஊர் ஏரியா பையனா
ஆமா ஆமா
ஓ சூப்பர் சூப்பர் அப்டின்னா அவங்களாம் சைடில நல்லா அவங்க மம்மி டேடெிலாம் கொஞ்சம் பல்க்கா தா இருப்பாங்க
ஆமா ஆமா சொன்ன முட்ட பண்ண வச்சிருக்கு முட்ட ட்ரேடர் அவங்க டீலர்
ஓ டீலர் அதா ஹோல்சேல் பிஷ்னஸ் ஆ அதுதா அவங்க இவ்ளோ தூரத்துல கொழந்தைய எடுதுன் வந்து விட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லாம் நல்ல ஒரு பிப் ப்ரைட் ஃப்யூச்சர் இந்த சைடுல இருக்க கொழந்தைங்க நல்லா அந்த ஸ்லாங் பேசுகறதுலேந்து எல்லாத்துக்கும் ஒரு மரியாத குடுத்து நா தான் இன்னும் கொஞ்சம் பழகல ஓரளவுக்கு பேசுவேன் அதயே நீங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க மெட்ராஸ் காரி மெட்ராஸ் காரின்னு நம்ம ஆயிமே ந்தாலும் பொறந்து வளந்து இருவது இருவத்தஞ்சு வருஷமா நம்ப வீட்ல இருந்துட்டு இங்க வந்து ஒரு டென் இயர்ஸ்ல எப்டி நம்ம டக்குன்னு மாத்த முடியாதுல்ல இன்னொன்னு அந்த ஸ்லேங்கு இங்க வந்து அழகா கட்டன் ரைட்டா பேசுவாங்க பட் நம்ப சென்னை லேங்குவேஜ் பாத்து நம்ம இழுத்து இழுத்து பேசுவோ வாங்க போங்கன்னாலுமே கொஞ்சோ நம்மளுக்கு மாறிடும்
நா திருச்சியில
சார் திருச்சில நாங்கல்லா வந்திருக்கோன் ஆ இது திருக்காட்டு பள்ளி இருக்குல்ல
ஆமா ஏன் ஃப்ரெண்டு வீடு
ஹா இல்ல அப்ப நாங்க செங்கல் அருக்க வந்திருக்கோ அந்த லைன் ஃபுல்லாவே செங்கல் அருக்குற சூழல்ல
ஆமா ஆமா ஆமா பாத்துட்டு போயிருக்கே என் ப்ரெண்டு வீட்டுக்கு
ஆ ஆமா அந்த சைடு ஃபுல்லாவே செங்கல் சூளைங்க அதிகோ அப்ப அதா நம்ம ஃபேமிலி சூழ்நிலைக்கோசரோ டேடி கூட வந்திருந்தே ஒரு த்ரீ மந்த் வந்து செங்கல் சூழலஅரு இருக்க எல்லா வேலையு நாங்களா செய்வோன் ஏன்னா நம்ம வில்லேஜ் கேளுங்குறதால ஆ செங்கல் சூழையில இருந்து பால் பண்ண வச்சிருந்தோ விவசா சாயோ ஃபுல்லா அ ஒரு அஞ்சு ஏக்கர் பக்கோ நெலோ இருக்குன் விவசாய சாயோ எல்லா வேலையுமே செய்வோ அப்புறோ அந்த கறிசூழை போடுவாங்கல்ல அந்த வெறகு வெட்டி எடுத்துவந்து
ஆமா ஆமா ஆமா